ம் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க
க நீ இன்னாப் பண்ற
நானும் ஸ் சும்மா தாண்டி இருக்க
ம் ம் வீட்ல சு சமையல்லா முடிஞ்ச்சா
ச்சன்னையெல்லா முடிச்சுட்டாங்க அக்கா செஞ்சுட்டு போனா
அப்டியா
கதா செஞ்சா இன்னைக்கு சாப்பாடு ஆமாங்க சீக்கிரொ கெளம்பிட்டாங்க காலைல ஆ ஆமாங்க ன்னி அம்மா இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க அதனால தா கா கா தா காலைல செஞ்சா
ம் இன்னா செஞ்சாங்க
இன்னக்கி வெண்டக்கா கொழம்பு சா இட்லி சாம்பாருங்கன்னி
ம் சேரி சேரிம்மா ம் நா நம்ம வே நம ம் சரி ஆ இ இல்ல இப்ப கோடமே விடுமுற வந்திருக்கில்லியா அத்னால குடும்பமா எல்லாரு சு ற்றுலா போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க உங்க கிட்ட சொன்னாங்ளா?
சொல்லிருந்தாங்க அண்ணி இன்னு எப்டின்றது இன்னும் முடிவு பண்ணி சொல்லல அண்ணி என்னக்கி போறோ எந்த டைம்ல போறோன் சொன்னா வந் தெரியுங்கண்ணி
அப்புடியா சேரி சேரி அதா அடுத்த வாரத்ல போலா மூண் நாள் அப்டின்ற மாரி முடிவு பண்ணிருக்காங்க சேரி மூண் நாளா சுற்றுலா போலா அப்டின்னு சொல்லிருக்காங்க சின்னண்ணந்தா சொல்லிட்ருந்தாரு இந்த மாரி போயி ட்டு வர்லா அப்டின்ட்டு
எந்த வண்டில போக போறன் சொன்னாங்ளா
ஆ இப்போ ஒரு நம்ப ஒரு பதுனஞ்சு இருவது பேர் கிட்ட போறோல்ல அதனால குட்டி குட் டி பேருந்து மாரி ஆ ரெடி பண்ணிக்லா அப்டி சொல்ட்டு சொல்லிட்ருந்தாங்க ஆமா மொத வாடகல்லா கேட்டு ப்போ வடக வருது என்ன ஏதுன் கேட்டுட்டு அதுக்கப்ற சொல்றே அ எந்த இதுவ்ல போலானு எ ஏனா இ ப்போ நம்ப வந்து காரு அந்த மாரி எடுத்தோன்னா ஆ நாலஞ்சு எடுக்க மாரி இருக் குல்ல அதே வந்து ஒரு சின்ன
ங்ளா வச்சுட்டோன்னா முடுஞ்சுருன்ட்டு அ சேரி சே
ஆமா ஒரு செலவா முடுஞ்சுருல்லயா இது வந்து தனி தனியா பிரிச்சு பிரிச்சு எடுத்தாலு அதே செலவுதா வரப்போது அதுக்கு நம்ப ஒன்னா எடுத்துட்டோன்னா எல்லா ஒன்னவர கலாட்டா பண்ணினு சிரிச்சு பேசிட்டு
அப்டி போய்கலான்ட்டு கரெக்ட் டு கரெக்ட்டு தான்
ஆமா போன வர்ஷமே நீங்க நீங்க வந்து எல்லாரு வர வர ஆச காமிச்சு கடசில யாருமே வரவே இல்ல
ஆமாங்கண்ணி அப்ப எதோ ஒரு விஷ்யத்துல நம்ம போகலல அண்ணி
ஆமா தெரியு அதா அடு ஆனா போன வருஷ நாங்க போன ம் சேரிம்மா சேரி அதுதா வந்து கண்டிப்பா இந்த தடவ அம்மாப்பா வர்லனாலு அம்மாப்பா விடலன்னாலு நீங்க ரெண்டு பேர் வந்துருங்க சேரியா
ம் அண்ணி முடிவு பண்ணிட்டு எங்க போற எல்லா முடிவு பண்ணிட்டு போகலா அண்ணி கண்டிப்பா
ஆ சேரி சேரி அதா முடிவ் பண்ணி வச்சிருக்காங்க சில எடங்கள் போலா ஒரு நாலஞ்சு எடத்துக்கு
ம் நம்பள்க்கு லீவு அ அந்த விடுமுறயெல்லாம் பாத்துன்னு எல்லாம் பண்ற மார்தாண்ணி நம்ப பண்ணணு
ஆமாமா ஏன்னா அடுத்த வார எல்லாருக்கு விடுமுறை தான அதுக் கப்றம் முடுஞ்சுரு சேரி மூணு நாள் வந் து போயிட்டு வந்தால்லா அப்டின்ற மாரி அதா இப்பொ சனிக்கெழம வெள்ளி எப்டியு சனிஞாயிறு எல்லாருக்கு லீவ் வ ரூ விடுமுறை வரு அதனால வெள்ளிக்கெழம நைட் டு எல்லாரு வேல முடுச்ட்டு கல்லூரி பள்ளிக்கெல்லா போயிட்டு வந்துட்டு வெள்ளிக்கெழம நைட்டு கெளம்பி அப்ப சனி ஞாயிறு திங்கள் வந்து வீட் டுக்கு வந்தர்ற மாரி பேசி வ ச்சிருக்காங்க
ஓ இந்த மார் வாரநாட் கள்ளே பொயி
ஆமா ஆமா ஏன்னா இப்போ நம்ளுக்கு பள்ளி கல்லூரி போறதுக்காக விடுமுற இருக்கு ஆனா வேல செய்றவுங்களுக்கு விடுமுற இருக்காதுல்ல அதனால சேரி இ ப்போ ஒரு நாள் விடுமுறை எடுத்தா ஆ எதுவும் பிரச்சன இருக் காது அ நெறைய நாள்னா அவுங்களுக் கு கஷ்டமாருக் குல்ல ம் அதனால வந்து ம் ஆ ஏன் அப்டியே ஒரு சோகமா பேசுறீங்க நம்ம சுற்றுலா போறோம்ன்னு சொல்றேன் அந்த ஒரு மகிழ்ச்சியே உங்ககிட்ட இல்
இருக்குங்க நீ நம் போ முடிவு பண்ணுற டைமு இ நேரத்துல வந்து ட்டு ஏதாச்சி சொதப்பீரு மோனு யோ சினிரெனி உள்ள ஏன்னா நம் ஒரு அசுரத்து நம் போணுன் ஆ நம்முளுக்கிது ஆக்கிருது இந்த தடவ நம் வழங்க முடிவு பண்ணு பேய்ல்லா
ஆமாம்மா இல்ல உங்க சின்ன அண்ண வந்து ஆ சுனீல்காரு கண்டிப்பா வந்து நா சித்தியம்மாகிட்ட பேசிதா கூட்டர போறே அவங்க வரலனாலு பரவால்ல நா பசங் வரைக்கு கூட்டிட்டு வரே அ போன தடவ வந்து கொஞ்ச சொத ப்லாயிடுச்சு இந்த தடவ நா உடமாட்டே நா பேசனா கேட்பாங்க அப்டி சொல்ட்டு உ சின்ன அண்ணனு பெரிய அண்ணனு பேசிட்டுருந்தாங்க
ரெண்டு அண்ணங்களு பேஸ்னா போய்லா அண்ணி அதா இப்ப ரெண்டுண்ணி வரீங்க
ஆ ஆம் ஆ அ சரி சரி எப்டியு அண்ணங்க பேச் மெல்லே ஒத்துருவாங்க அதனால போய்க்லா வந்து ட்டுவிங்க கண்டிப்பா நானே திட்டிட்டு இருந்தே போன வர்ஷமே ஏ நீங்க விட்டு வந்தீங்க சொல்லிந்தா நானாவது பேசியிருப்பல அப்டின்ட்டு அது எந் ம் அது வீட்லந்து
போக முடியல
ஆம்மாம்மா அது ஏதோ சுச்சுவேஷன்னால வர முடியல அப்டின் சொல்டு சொல்லிட்ருந்தாங்க சேரி இந்ததடவையாது அந்த மாரில எ து வைக்காதீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்து ங்க அப்டி சொல்லிருக்கே ஆமமா அதனாலதா இன் அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் விடுமுறை வச்சவனே வந்து முடிவு பண்ணதே ஏன்னா போன முறை உங்களுக்கு விடுமுறை இருந்துச்சா இல்லையானனு தெரியல நடுவுல தான் வச்சோம் செரி இந்த தடவை வந்து நீங்க எல்லாம் வ வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கும் விடுமுறை இருக்கநாளா சேத் வெ
அது பாக்கலாங்கண்ணி நம்ம எப்படினாலும் கண்டிப்பா போயிடுவோம் அண்ணி இந்த வருசம் நம்ம போய் காட்டு அண்ணி
ஆமா கண்டிப்பா உம் அது மாதிரி இந்த கா
இதுவெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வெச்சிக்கினாங்க அப்பதான் எங்க எங்க போ போகறோம் எத்தனை மணிக்கு போக போகறோம் வழிதலங்கள் கூட எல்லாம் நம்ம பார்த்து பிரச்ச எல்லாமே நேரத்தோட போய் நேரத்தோட வரணும் சுத்தி வி போற மாதிரி வச்சு பஸ்சுக்கு வான போ
ஆமா அது எல்லாமே உங்க சின்ன அண்ணன் வந்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல போட்டு வச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் இந்த கடற்கரைக்கெல்லாம் போற மாதிரி வந்துதான் ஒரு ரெண்டு போடுங்க ஏன்னா வந்து இந்த கோடைல வந்து வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அது நம்ம கடற்கரைய எல்லாம் போயிட்டு வந்தோம் ஆனா நல்லா ஆமா ஆமா ஆமா அந்த இடத்துல நம்ம விளையாடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும்லையா அதனால கொஞ்சம் துணிகள் எல்லாம் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் அதிக துணியா எடுத்து வச்சுக்கோங்க என்னெல்லாம் வாங்க பண்ணி நல்லா விளையாடிட்டு மாத்திட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும்
ஆஹங்க அது நம்மல்லாம் ஒரு காலத்துல சின்ன பசங்களல்லாம் இருக்கும் போது நம்மளல்லாம் விளையாடணும் ஒரு ஏஜ் வரைக்கும் விளையாண்டோம் எல்லாரும் இப்ப எங்க அண்ணி யாரு நம்மலாட பண்றது இல்ல எதுவும் பண்றதுல்ல நீங்க கூட அண்ணாங்கல்லாம் இருக்கும் போது எனக்கு ஒரு ரோட்ல போயிட்டு சாயங்காலம் ஆனா வீட்டு ஓடி புடுச்சு விளையாடுறது கண்ண பண்ணி விளாடுறது நொண்டி பர்க்கி இந்தந்த மாதிரி ல்லாம் விளா விளையாட்டுலாம் விளா
ஆஹ் அது நம்ம என்ன பண்றது சின்ன பிள்ளையா இருக்க மோது நம்ம நெறைய வெளையாட்லா
சின்ன வயஸ்ல
நா வந்து நொண்டி கபடி கோலி பம்பரொ நானே எங்க அண்ணாங்க கூட ச ஆ விட்ருக்கே சின்ன வயசுல
இப்ப விட தெரியுமா அண்ணி
இப்போ கொஞ்சொ மறந்து போச்சு ரொம்ப வருஷோ ஆயிடுச்சுல்ல அது வந்து நம்ப அப்டே விட்டுட்டே பழக்கொ பண்ணாதா அது நல்லாருக்கும் இப்ப வந்து சரியா வர ர மாட்டீங்குது ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டே இருந்தோனா வந்துரும் நா எனக் க்கு எங்க அண்ணங்கதா சின்ன வயசுல சொல்லி் குடுத்தாங்க நானு எங்க அண்ணா நீங்க எப்டி உங்க அண்ணா கூட சுத்திட்டே இருக்கீங்களோ அதே மாரி சின்ன வயசுல நானு எங்க அண்ணாவ வால புச்சின்னேதா சுத் த்தினே இருப்பே அதனால அண்ணாங்கள ஆ ஆமா ஆமா சேரி பாப்போ எந்தெந்த எடொ முடிவு பண்றாங்கன்னு சொல்லி த்து ஏன்னா
கைபேசில தேடி பாப்போ அண்
ஆமா இல்ல நம்ப வந் இப்போ மொத வந் ந்து எந்த எடோ முக்கியமா போறோன்ற முடிவாயிடுச்சுன்னா அத சுத்தி இருக்குற எடமு வந்து நம்ப தேடி பாக்கலா இப்ப எந் ந்த எடோ ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு எடோ முக்யமான எடத்துக்கு போறோன்னா அது போற வழில என்னல்லா இருக்கோ பாத்துட்டு போனு
ஆனா நம்ம போற எடக்கறோன்னு நெனைக்கிறே ஆனா போவே மாட்றோ அதேதா அண்ணி
அப்றொ அந்த எடோ முடிஷ்ட்டு வரும்போது எந்த அது சுத்தி எந்த எடோ இருக்கோ அந்த மாரி பாத்துட்டே வந்தா மட்டுந்தா நல்லா இருக்குமே இல்லன்னா நம்ப இங்க ஒரு எடோ தூரத்து ஒரு எடோன்னா அது நம்ம வந்து
ஒடம்பும் அலத்திக்கு ஆமாங்க அண்ணி இப்ப ஒடம்பும் அலத்திக் கு பாக்காத சுத்தி பாத்த மாரியு இருக்கும் க்காது போயிட்டு ஒடனே கெளம்பன மாரி ஆயிரும்
ஆமா நம்ப அப்றொ பேருந்துலயே பயணோ போயிட்டே இருக்க மாரி மட்டுந்தா இருக்குமே சுத்தி பாத்த மாரி நம்ப மகிழ்ச்சியா இருந்த மாரி இருக்காது ம் ஏதோ கோவில்கு போணுன்தா பேசிட்ருந்தாங்க ச ஆ அப்ப அத பாப்பொ அந்த கோவில் சுத்தி வேற என்னென்ன எடங்கள் இருக்கு அப்டின்றது முடிவு செஞ்சுதா
நம்ப வீட்டாளுங்க எப்பய்மே பாத்தா கோவிலாதா அண்ணி பாக்குறாங்க
ஆமா ஆமா
பாக்குறமேடத்தயே எடத்துல பாத்தா பாக்காத எடம் போகாத எடம் மாதிரி பாத்தாங்கனா ஆனா கோவில்க்கு உங்களுக் கு நம்ப போயிருக்க மாட்டோ ஆனாலு நவ்வாது தாண்டி வேறதாச்சு ஒன்னு பாக்கணுன் யோசிப்பாங்கல
ஆமா ஆமா அதுதா நா கேட்ருந்தே இந்த மாரி தண்ணிங்க இருக்க எடமா எதனா சொல்லுங்க கடற்கரைலா இருக்க மாரி எதனா பாருங்க கோவிலுக்கலா போயிட்டு கூட நம்ம திரும்பி வரம்போது அந்த மாரி கடற்கரைல போயிட்டு விளையாடிட்லா வரலா அப்டின்னு எனா போம்போது இருக் க அந்த வழி பாக்காதீங்க எனா போம்போது நம்ம ப அந்த வழி பாத்தாங்கனா நம்மள விளாடவே விட மாட்டாங்க நேராச்சு போனு போனுன்ருவாங்க அதனால வந்து திரும்பி வரம்போ து பாருங்க அப்பதா நம்ம நல்லா விளாடி ட்டு வர்லா அத
ஆமாங்க அண்ணி பாப்போ அண்ணி சொல்லுவோ நம்ப எப்டினாலு சொல்லி மாத்தி வச்சிற அண்ணி
சேரிம்மா சேரி பாருங்க அம்மாகிட்டலா சொல்லுங்க ம் பாய்மா